ஆ சொல்லுண்ணே
ஆ ஹலோ சார்
ஆ சொல்லுங்க சார்
சார் வெற்றி நிச்சியம் டூசனா
ஆமாங்க
ஓகே ஓகே ஒகே இல்ல சார் இப்ப நம்ம பைய நம்ம பையனா எ பைய
ஆ சொல்லுங்க தெரியுதுங்க சொல்லுங்க சொல்லுங்க
பைய சார் நல்லாப் படிப்பா
ஆ
தமிழா அட்டகாசமா படிப்பா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம படிப்பா நல்லா நல்லா படிப்பா நூத்துக்கு தொ தொண்ணு தொண்ணூறு போல எடுத்துருவா ஆங்கிலமா ஆங்கிலம்ல நம்ம பைய படிக்க ஆரம்பிச்சானா எழு த ஆரம்பிச்சன்னா ஸேக்ஸ்பியரே தோத்து போயடுவாப்புல அந்த அளவுக்கு படிப்பா அந்த அளவுக்கு எழுதுவா க்க நாடகோ கவிதை எல்லாமே எழுதுவா ஓகேங்களா அறிவியல தொட் ட நியூட்டன்லா பக்கத்திலயே வர முடியாது நம்ம பய கிட்ட ஓகேங்களா நியூட்டன்னு டெஸ்டால்லா தோத்து போயிடனு நடுக்கணு யெல்லா எடுத்தானா அவ்ளோதா அவ அவ வந்து கலைக்டரயே படிக்கலா அந்த அளவுக்கு தெரியு சோசியல் சைன்ஸ் அவனுக்கு
ஆ
இந்த மூதேவிக்கு கணக்கு மட்டுந்த வரமாடிது சார் என்ன பண்றதுனே தெர்ல நானும் எவ்வளவோ சொல்லி நானும் இப்ப என்னன்னா ந நானும் படிச்சிருக்கே டிகிரி முடிச்சிருக்கே ப்ரோ க
ஆ
கணக்கு போலனு சொல்லி் குடுத்துட்டு இருக்கே
ப்ளஸ் ஒன்று ஏத பத்தாவதா பதினொன்னா பன்னெண்டாவதா
ஆ அதான் சொறேன் நீங்க சாக்காவ கூடாது அதனாலதா நா இப்பவே சொல்லிடுறே நீங்க அப்ப வந்து ஐய்யயோ அப்படின்ற கூடாது இந்த ட்ரிக் நா மண்டி போட வேல மத்த ஏதாவது மேட்ரிக்ஸ் அது இது வந்துனாலு கூட்டல் கழித்தல்லேயே தப்பு பண்றாக்க அவ இதனாலயே அவ ஆயிசு வீணா போது மத்த மத்த சப்ஜெக்ட் டோட்டல் எல்லாம் சேர்த்தா நானூறு முன்னூறு ஐம்பது மேத வந்துடுது மேக்ஸ்ல பைல்ல போயிடுறா டோட்டல் அதுக்கடுத்து நானுரு தாண்டவே மாட்டறது முன்னூ எண்பது முன்னூத்தி எழுது நக்குது சார் ஒன்பதாவது படிச்சிட்டு இருக்கா பைய்யா அவுங்க
இப்போ பேசிக்கல இருந்து நம்ம வரணு
ஆமா சார் அதான் கூட்டல் கழுத்தலிலயே தடுமாறிட்டு இருக்கா என்னன்னா பத்தாவது நீங்க சொல்லுங்க சார் நீங்க சொல்லுங்க ஏன்னா அப்பற நான் உட பேசிட்டு இருக்கே நீங்க என்ன பைத்தியகாரனு நெனச்சிற கூடாது இல்ல சொல்லுங்க
இல்ல நீங்க வந்து உங்க கஷ்டத்தை சொல்லிட்டு இருக்கீங்க புரியுது பையன் நல்லா படிக் வைக்கலான இப்ப நம்ம வந்து மேக்ஸ் மட்டும் வெக்க இருக்கஸ் வந்து இப்ப எல் கே ஜி சொல்லி கொடுத்தது சங்கர் வரணும் நம்பரு நம்பர்னாச்சு தெரியுமா தெரியாதா
ஆ தெரியு சார் தெரியு சார் நம்பர்ல்லாம் தெரியும் சார்
ஆ அப்ப வந்து நம்ம ஒன்னாவது வந்து ஸ்டார்ட் பண்றோ
எண்கள் தனித்தனியா இருக்கும்போது அவனுளுக்கு வந்து எல்லாம் தெலீவா தெரிது அந்த எண்களை உ சேர்க்கணு செவிக்கணு செவிக்கணு வகுக்கணும் அந்த எண்களை ஏதாவது பண்ணணும் நா மட்டும் அவனுக்கு எதுவுமே வரமாட்டது
புரிது
ம்
முப்பதாவது கொஞ்ச லேட்டா தா சேர்க்கறீங்க அடுத்த வருஷம் பத்தாவது
நான் என்ன நினைச்சேன்னா இத்தனை நாள் வந்து இந்த விஷயமே எனக்கு தெரியாது மத்த சஜெக்ட் எல்லா ஒழுங்கா படிச்சட்டு இருக்க ஒழுங்கா படிச்சுப்பானு இவ்ளவு நேரமா அவங்க அம்மா கவனிச்சு இருந்தாங்க அவங்க கிட்ட சொல்லாம விட்டுட்டாங்க நா அடிச்சிடுன்னோனு இப்பதா பாத்தா இப்ப நானு அதுக்கடுத்தப்ப நானே சொல்லி போன வருஷ தான் எனக்கு தெரியும் இப்ப நானே சொல்லி கொடுத்த நான்னு பாத்துட்டு இருக்கே ச
ம்
நான் வேலைக்கு போயிட்டு வந்து ஈவினிங் மாலை வேலையில சொல்லிக் கொடுக்க கஷ்டமா இருக்குன்னு சொல்ல மாட்டான வேலை க்கு போல சும்மாதா இருக்க வீட்டுல ஆனாலும் அவனுக்கு சொல்லிக கொடுட்டு மண்டா கயிதுங்க அடிப்படை தெரிஞ்ச கூட சொல்லி்டுத்தலனு வைங்கள சம் இந்த கணக்கு ஒண்ணு எப்படி தீக்கணு இந்தெந்த எந்தெந்த விதமா போட்டு ஸ்ட இப்படி போட்டு இத கூ எப்படி கூட்டுறதுன்னு என்கிட்ட கேட்டுட்டு இருக்க சார் பைத்த வக்கன இருக்கு மென்டல பீஸே போகுது அத நானும் பாத்து பாத்தேன் அடிச்சுட்டு போ அடிச்சுட்டா ஆனா பாவம் பையனா அடுச்ச கஷ்டம்தா ஆவுது அதா உங்கட்ட சே அடுத்த வருஷம் அவ பப்ளிக்கு பொதுத்தேர்வு எழுதனும் அவ அவ ஒண்ணுல்ல கணக்குல பாசனாலே போதும் ஆ மார்க்கு நானூறு மேல வந்துருவா மத்த சப்ஜெக்ட்ல்லா சேத்து அவன் பயிக்காம அவ மத்த சப்ஜெக்ட்ல்லா சேத்து எல்லாத்தையு நைன்டி மேல வந்துருவா இது நீங்க ஒரு நாப்பது ஐம்பது கொண்டு வந்தாலே ஒருடோட்டல் நானூறு மேல வந்துருவா உனக்கு அதுக்கடுத்து பிளஸ் ஒன் பிளஸ் டூல கூட உனக்கு மேக்ஸ்ஸில்லாத குரூபா சேர்த்து வுட்ருவன்னு வைங்களே பயோ பயோ பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி கூட தேவயில்ல பயோ பயோசயின்ன்ஸ் சேர்த்துவிட்டா அவனுக்கு எதுவுமே கிடையாது பயாலஜி ஜூவாலஜி அப்டின்னு எடுத்துட்டு போயிடுவாங்க
ஆமாம்
ஏன்னா நீங்க உங்க உங்களோட அனுபவத்துல எத்தனயோ பேர் பாத்துருப்பீங்க இந்த இது குணப்படுத்தில்லாம
இப்பதா வந்து நைன்து சேர்ந்திருபாப்புல ஃபஸ்ட்டைமு இப்பதா சேர்ந்திருப்பாரு சேர்ந்து ஒரு மூணு நாலு நாள் தா ஆயும் டெய்லியும் அனுச்சு வுடுங்க நா பாத்துக்கறே இந்த ஒன்னு இந்த பத்தாவது போகும்போதெல்லா அவரு கொஞ்சம் ஆவரேஜா நிக்கற மேக்ஸுல
ஐய்யய்யோ போதுமேக்க போதுமேக்காது ஓகே ஓகே ஆரம்பிச்சன்னா அந்த அன்னக்கே போதும் ப பத்தாவது வந்தாலு நீ பத்தாவது பப்ளிக் வெரிக்கு நீங்களே பாத்துக்கங்க அந்த ஆவரேஜ்ஜின்றத நா நா திரும்பி சொல்ற கம்மியா படிக்கவோ நா சேர்த்து வுட்ட கம்மியா ப்ப மார்க் எடுக்கணு அப்பில்லா நா கேக்கல அவன பார் மேக்ஸ்ல பாஸ் பண்ற அளவுக்கு கொண்டு வந்தாலே மத்த சப்ஜட்லா சார் பத்து சப்ஜட்ல உங்களுக்கே கிளாஸ் எடுப்பா ஆமா உங்களையும் உக்கார வச்சு கிளாஸ் எடுப்பா நீங்க மத்த சப்ஜெக்ட்லா மத் தல்லா எடுக்கவே தேவல்ல நீங்க
ஓகே ஓகே
அவனே சொல்லிகுடுத்துடுவா டூஷனே அவ பாத்துப்பா கணக்கு மட்டும் வரமாட்டுக்கு அவனுக்கு என்னான்னு தெர்ல எவ வச்ச சா சூனியோன்னு தெர்ல
பேசிக்கிலந்து அவன ஆரம்பிக்கிறேன் நாளைக்கு அனுப்பிச்சி வுடுங்க சாந்திரோஅஹ் ஸ்கூல் எத்தன மணிக்கு வுடும்
ஆஹ் ஓ ஓ
ஸ்கூல்ல நாலு மணி நால்ரைக்குல்லா வுட்டுறோம்ல
ஆஹ் நால்ரைக்குல்லா விட்டுருவாங்க சார் வீட்ல வந்து கொஞ்சோ அதா வீட்ல வச்சு ஆயிட்டு எத்தன மணிக்கு அனுப்புனு ங்க
ஆறு மணிக்கு வந்தா ஆறுலேருந்து எட்டு மணி வரைக்கும் ரெண்டு மண் நேரம்
ஓகே சார் ஓகே ஒன்னும் பிரச்சனல்ல எப் மூணு மண்நேரோ வச்சிக்கங்க நாலு மண் நேரோ கூட வச்சிக்கங்க
அதுதா டெய்லி எட்டு மண்நேரோ சனி ஞாயிறு லீவா இருந்தா அன்னிக்கு வந்து ஹாஃப் டே ஹாஃப் டேன்னா ஒண்ணு காலே ல ஒன்பது மணியிலருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் இல்லன்னா ஒரு மணியிலந் து ஐஞ்சு மணி வரைக்கும்
ஓகே சார் ஓகே ஓகே ஓகே ஓகே அனுப்பிட்ற இல்ல அதான கேள்விப்பட்டா நம்ம டியூஷன்ல எப்படி நம்ம டியூசன்ல வந்து பல படிச்ச பசங்க யாருமே ஃபெயில் ஆவல அப்டின்ல்லா கேள்விப்பட்ட அது உண்மையா இல்ல டியூஷன்ல பசங்கள சேக்குன்னு நீங்களே அடிச் சிவுட்டீங்னா அது எனக் தெர்ல வதந்திய என்னன்னு
இல்லல்ல நீங்க நம்பலன்னா நீங்க வெளில கூட விசாரிச்சு பாக்கலா நீங்க
இல்லக்கா நா விசாரிச்சு எல்லா பாக்கவேண்ணா ஏன்னா இங்க சுத்து போட்னு நா ட்யூ அப்புறோ இல்ல உங்ககிட்டதா சேர்தாகனு அது வேற வழியு இல்ல அவங்க கிட்டயே அனுப்பி வுடுறே நீங்க சொன்னது உண் மயா இல்லயானு எ பைய ப எ பைய விசல்ட்டு வரும்போது அப்ப நா கவனிச்சுப்பே
நீங்க அந் அந்த ரிசல்ட்ட பாப்பீங்க எ தெறம என்னன்னு
ஓகே
நா என் என்ன பத்தி சொல்னோ விரும்பலா ரிசல்ட்ல தெரியு
திரும்பி ஆ பாஸ்கரன் படம் போல சு சுமோ சுபம்னு முடிஞச்சுட்டா நல்லா இருக்கு உண்மையில லிட்ரலா அந்த பால் பாண்டி கெரக்டர்தா தா நானு ஓகேங்களா அ ஆமா அந்த கொஞ் ஞாபக வச்சுக்கிங்க அ ஏ சொல்றேன்னா நீங்க நெனச்சிட்டுருக்களா எங்க பைய தானே மத்த இதுல்லாம் படிக்க வ சொன்னா க கத்துப்பா அப்டின்னு கரெக்டு
சேரி
ஆ அவ நா நா நா என்ன
ஒண்ணு இல்ல கான்சன்ட்ரேட் பண்ணி உக்காரப்புலல தம்பி
அது அதெல்லா பண்ணாது அதென்ன அதா அவ ட்ரை
ஒக்காந்தாலே போதுனா சொல்லிகுடுத்துடுவ செலோ பேர் வந்து ஆ ரொம்ப நேர மேக்ஸ் பாக்குரோ அப்டின்னு கேக்கற்கு ஒரு மாரி ஆ நம்மளுக்கே சொல்லிக் குடுக்கே புடிக்காது அந்த அளவுக்கு நம்மள டார்சர் பண்டுவாங்க
இல்ல சார் இல்ல சா அப்டில்லா பண்ணமாட்டா
அ தா நா சொல்றத கவனிச்சாலே போது நா மத்த மத்தத பாத்துப்பே
அதேதா சார் அவனுக்கு கணக்கு மட்டு ஸ்கூல்ல வந்து பத் அம்பது பசங்களுக்கு மொத்தமா சொல்லிகுடுக்கறாங்கல அவ அதேதா அவ கவன கவனிக்க மாட்றா நா அத கண்டுபுடிச்ட்டே இப்ப மத்த சப்ஜெக்ட் லா கிளாஸ்ல கவனிக்கலனாலு வீட்ல வந்து பட்றானா படிச்சிட்றா இந்த மா மா படி பன்றான ம மனப் என்ன சார் மனப்பாட தான பண்றது சயின்ஸ் சொல்ல மனப்பாட தான பண்றானுங்க
ஆமா
க கணக்குமே அவ போட்றா அவ வாங்கற பத்து பதினஞ்சு மார்க்குமே க அப்டியே ம சம்மு ந மனப்பாட பன்ட்டு வந்து எழுதி வந்நுட்ளா ஸ்டெப்ஸ் இப்ப பத்து சம்மு மனப்பாடமா இத ஏய் தெரிது இருடா அப்டியே நம்பர் மட்டு அப்டியே போட்டு போட்டு போட்டு பத்து பதிஞ்சு மார்க் வாங்கிட்டு வந்துரா அது போல இல்லாம அது உண்மதா நீங்க அந்த பேசிக்கு டென்து மேஸ் இந்த நயன்து டென்த்து மக்ஸ் தா இருக்கு இப்ப கொஞ்சோ பேசிக்கு கத்துக்கிட்டாதா அவ நம்ம என்னதா அவன வந்து ஃபியூச்சர்ல மேக்ஸ் இல்லாத குரூப்ஸ்ல சேரனுனா அவனுக்கு கொஞ்சோ பேசிக் நாலேஜ் வேணுல்ல கணக்குல
டென்த் தானே டென்தல ஒன்னு இல்ல டென்தல வந்து சில இது ஃபார்முலாலா பேஸ் பண்ணி போறதுல அது ல ஃபர்ஸ்ட்ட் மூணு யூனிட் ஃபுல்லாவே வந்து ஃபார்முலா பேசிக் இல்ல இந்த அடிஷன் சப்ராக்ஷனு இத வெச்சிதா சம்மே போவுமே
அதா அதா இன்னொன்னு அதுல பாஸ் பண்றது ஈசிதா க்ராஃப்ல பத்து மார்க்கு ஜாமண்ட்ரில பத்து மார்க்கு இன்னோ அந்த இது தேட்ரமா தேட்றமா தோற்று ஏதோ ஒன்
மேட்ரிக்ஸ்லா வரு அதெல்லா ஈஸியா பாஸ் பண்ணிர்லா
வெண் டைகரமு அது போல கன்ஃபாம் கொஸ்டின் கேப்பாங்கல்ல
கன்ஃபார்ம் கேக்குற கொஷின்லா நா தரொவா சொல்லி கொடுத்துருவே
சா அவனுக்கு சொல்லி குடுத்துருங்க மனப்பாடம் பண்ணாலு பரவாயில்ல சார் மெம்மரி பவர் நல்லா வச்சிருப்பா சர் போன வருசோ நா என்னா சம்மு கேடச்சிது பாத்து கரெக்டா சொல்றா சார் அவஅவன வச்சிட்டு என்ன பண்றதுன்னு தெரில ஊ ட்னா மாட்டி விட்றா அந்தாளு ஏய் டென்ஷனாவுது ச மெம வச் அவ நீங்க அவ மனப்பாட நல்லா பண்ணுவா
ஒன்னு கவலப்படாதீங்க பையன நாளைக்கு அம்ச்சூடுங்க நா பாத்துகற
ஓகே ஓகே கணக்கு சொல்லி் குடுக்கும்போது இந்த வார்த்தைக்கு தேவையான சில விதிகளு சொல்லி குடுங்க இது போட்டா நீங்க அப்பாவலா வீட்ல போட்டு குடுக்க கூடாதுனு ரொம்ப பிரச்சனையா போது ஓகேங்ளா ஓகேதா அப் அப்டிதா இருப்பாங்க
இப்ப வந்து நாளைக்கு நீங்க பையன அம்ச்சூடுங்க ஆ டீ கட அண்ண அண்ண நா பாத்துகற
சின்ன பசங்க ஒங்க வீட்ல ஒங்ள போட்டு வுடாமா இருந்தா செரி ஓகே சர் சே ஓகே சர் நா ஒ நாளைக்கு நா ஸ்ட்ரைட்டா வந்து பேசிகிற
சேரி மத்த நேர்ல பாத்துப்போ சாந்திர வாங்கண்ணா
ஓடிசி ஆ ஓக்கே